ஹலோ ஹலோ ஹலோ
ஆ சிஸ் சர் எப்பிடி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கே நீங்க எப்பிடி இருக்கீங்க
நல்லா இருக்கே சிஸ்டர் சாப்ட்டாச்சா
கிளியரா இருக்கா
ஓகேவா கிளியரா இருக்க அந்தே எடத்துல அப்டியே நின்னுக்கோங்க
உங்க வாய்ஸ் கொஞ்சோ ரொம்ப லோவாவே இருக்கு
லோவா கேக் குதா
ஆ நல்லா ஸ்பீக்கர் வச்சு பேசுங்க
ஆ சொல்லு சாப்பிட்டாச்சுங்க சிஸ்டர் பசங்க இருக்காங்களா
ஆ பசங்க ஸ்கூல் போயிருக்காங்க
ஓகே சிஸ்டர் ஓகேங்க
உங்க பசங்க இல்ல ஒருப் பையந்தா
ஒரு பையனா சேரி சிஸ்டர்
உ இங்கக்கா ஆ என்ன பண்றாங்க காலேஜா ஸ்கூல் போயிட்டாங்களா
இல்ல சிஸ்டர் ஒன்னு ஃபஸ்ட் டேண்டட் படிக்கு கிறாங்க ஓண்ணு ஃபோர்த் ஸ்டேண்டட் படிக்கிறாங்க ஆமா இன்னக்கு தா ஸ்கூல் ஃபஸ்ட் டே
ஓகே ஓகே ஓகே பிரதர் என்ன பண்றாங்க
அவங்க வந்து ரெவன்யூ டிபார்ட்மென்ட் சிஸ்டர் அப்பறோ என்ன டாபிக் பேசலா கார் பார்க்கிங் பத்தி பேசலாமா
ஆ ஓகே மேம் பேசலா இல்ல எனக்கு இப்ப ரெண் டு மூனு நாளாவே இங்க தெருவுல பிரச்சன வேற பார்க் ங்கள நீங்க கரெக்டா அத பத்தி பேச
உ உ அப்படியா ஓகே ஓகே லே எங்களுக்கு அப்டிதா நாங்களு கார் வச்சு இருக்கு எங்களுக்குமே அப்டிதா எப்டின்னா அப்பார்ட்மெண்ட்லதா ஆக்சுவல்லா இருக்கு எல்லாமே கார் வச்சிருக்காங்க ஒரு தவங்க எடுத்துட்டாங்கன்னா அதுக்கு வழி விடணுமா இல்லையா வழி விடல லாஸ்ட் டைம் எங்க பாப்பாக்கு வந்து உட ம் முடியில்லாம போயிருச்சு நாட் டூ வீலர் எடுத்துட்டு ஹாஸ் பிடலுக்கு போயிட்டே எங்க வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்ணி மலஸ் சரியான மழை இப்ப இங்க செம் ரெண்டு மூணு நாளே பயங்கரமான மழ சிஸ்டர் ஃபோன் பண்ணி செரி காரு எடுத்துட்டு வாங்க பாப்பா அவளுக்கு ஜொரமா இருக்கு நானாலு வண்டியில வந்தற அவள கார்ல ஏத்திட்டு வந்துறங்கன் ஃபோன் பண்ற பாத்தா பின்னாடி வரிசையா கார நிப்பாட்டி வச் சிருக்காங்க எங்க கார எடுக்க முடியில
அச்சச்சோ ஆ
பியாம என்ன பண்ண நீ ஆட்டோ புடிச்சி வந்துரு அப்புறம் காரு இருந்துட்டு ஆட்டோ புடிச்சி வறதுக்கு அப்புறம் என்னாத்துக்கு அப்டின் சொல்லிட்டு நானும் வீட்டுக்காரட்ட பயங்கர சண்டையே ஒரு ஆயிட்டு ச்சிதனால அப்பறமா பாத்தாலே போட்டோ புடிச்சி அனு ப்பறாரு இந்த மாரி பின்னாடி காரெலாம் நிக்கிது நான் போய் எடுக்க முடில அவங்கள போயி ஆ காலிங் பெல் அடிச்சாலும் அவுங்க இது பண்ண மாட்டேங்குறாங்க அப்டின்ட்டாங்க அவங்க வீட்ல ஆள் இல்ல
ஆ ஆ ஆ ஆ
ன ஒன்னே அவுங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி எங்க மேடம் இருக் கீங்க இன்னதுக்கு அவுங்க என்ன சொல்ட்டாங்க நாங்க ஸ்கூல்ல இருக்கோன்ட்டாங்க
ஆ ஆ இல்ல அவங்களுக்கு போடமோதே அது தெரியாதா உங்க முன்னாடி உள்ள கார எப்டி திருப்புவாங்க எப்டி ரிவர்ஸ் வருவாங்க முன்னாடி எப்டி போவாங்கன்னா அது அவங்களுக்கு போடறவங்களுக்கு தெரியாது
ம் இல்ல ஒரு சின்ன மிஸ்டேக் பாத்தீங்கன்னா அன்னைக்கு அவ்ளோ ஒரு இது அது ஆட்டோல புடிச்சி வரும் அவளுக்கு குளு ஜொர குளுர் அடிக்குது வேற வீட்டுக்கு வந்து அந்த சார காத்துலே திரும்பி என்னா ஆயிடுச்சி வைரல் பீவரா இருந்துருக்கும் போல திரும்பி அவளுக்கு இதா ஆயிடுச்சு அப்புறம் நான் திரும்பியும் போய் அந்த மேட அந்த சார்ட்டே சொன்னேன் சார் நீங்க ஒரு தப்பு செய்ய போல நீங்க எடுத்து ஓரமா வச்சிட்டு போயிருந்தீங்கன்னா பிரச்சனையே இல்ல அப்பறம் நான் என்ன பண்ணேன் அபார்ட்மெண்ட்ல வந்து குரூ ப் இருக்குங் மேடம் அந்த குரூப்ல போட்டு உட்டன் போட்டு உட்டு இந்த மாதிரி இருக்கு எங்களோட கொழந்தைக்கு இப்டி ஆயிடுச்சி இந்த கார் நால அப்டின் சொல்லி கார மென் ஷன் பண்ணியே நா சொல்லி அப்பார்ட்மெண்ட்ல வாய்ஸ் மெசேஜ் போட்டுட்டேன் இனிமே நீங்க எடுக்கறவங்க கொஞ்சம் என்ன பண்ணுங்க இது பண்ணுங்கன்னு சொன்னோனே மத்தவங்கலாம் ஓகே ஓகே அவுங்க இப்ப டூ வீலர் வச்சிருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லல அவுங்க ஓகே அப்படின்னுட்டு போயிருவாங்க நான் இந்த அப்பார்ட்மெண்ட்ல இருக்கறதுல இது ஒரு பிரச்சனை மேடம் டூ வீலர் வை செர் என்ன பண்றது வண்டி கண்ணாடிய திருப்பி வுட்டுறது பின்னாடி இருக்குற ஏதாவது ஒரு இத ஸ்கிராட்ச்ச போட்டு வுட்டுறது வண்டியை எடுக் குறேன் பேர்ல ஒவ்வொருத்தவங்க அந்த பிளேஸ்ல நிப்பாட்டுனா அதேதான் நான் நிப்பாட்டுக்கு வேற எங்கயும் நான் நிப்பாட்ட மாட்டேன் அந்த இடத் அவுங்க பட்டா போட்டு வச் ச மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க நம்ம வந்து இது சேரி கொஞ்ச நாள் தான் அங்க இருக் க்கு போறோம் நம்ம போய் அவுங்கள்ட சண்டை போட்டுட்டுலாம் என்னத்துக்கு
ஆமா ம்
பார்க்கிங்னாலே எங்க போனாலும் சண்டை வந்துருது இங்கன்னு இல்ல கோயிலுக்கு போனாலும் சண்டை வந்துடுது ஏதாவது ஒரு பொது இடத் க்கு போனாலும் அப்படிதான் கார நிப்பாட்டி வச்சுட்டு எடுக்க முடியாம எடுக்கறது
இல்ல இப்ப நம்பளே ஒரு இடத்துல பார்க்கீங்க பண்ணும்மோது நம்ம என்ன போடுறோம் இந்த சைட்ல போட்டா இவுங்களால எடுக்க முடியாது இப்படி அவுங்களால திருப்ப முடியாது அப்படின்னு யோசி ச்சு கரெக்ட் பண்ணிட்டு தான் போடணும்
ம் எவந்து அப்போ ஸ்கிராட்ச் விழுந்துச்சுன்னா மட்டும் என் கார வந்து நான் பத்து லட்சத்துக்கு வாங்குனேன் இப்ப ஸ்கிராட்ச் விழுந்துச்சு எப்படி அப்படின்னு வந்து வாழ் வாழுன்னு என்ன பண்ணுதுங்க கத்துதுங்க வந்துட்டு அப்ப நீ நேரா போட்டு வச்சிருந்தன்னா போட போறோம்
ம் காரு ஊர்ல கலந்துச்சுன் நாங்க எடுத்துட் வந்தோம்பா இது கொஞ்சோ சின்ன ரோடு ந்தா வச்சுக்கோங்கள டனிங்ல வீட்டு வாசல்ட்ட கொஞ்சோ தா எடம் இருக்கு ஒரு கார் போணுனா கொஞ்சோ அட்ஜஸ்ட் பண்ணிதா இது பண்ணி போற மாதிரி இருக்கு ஆனாப் கோலோ ஒரு காரு கொஞ்சோ மெதுவா பாத்துதா போற மாரி இருக்கும்
ம்
ஒரு கார் போற அளவுக்கு ஆனா எட இருக்குதா அது பாத் தா நாங்க ஊர்லேருந்து கார் எடுத்துட்டு வந்திருந்தோ செரி அங்க போட்டோச்சிருந்தோ இங்க எடோ இல்லனு செரி எடுத்துட் வருவோ கொஞ்சோ அஜ்ஜஸ் பண்ணி போட்டுபோன்டு வந் இது ரன் அதுனால அவ்ளோ அவ்ளோ சண்ட தெருவுல இப்டி போட்டா நாங்க எப்டிப் போறது இப்டி போட்டா நாங்க எப்டி போறது அப்டி இப்டின்ட்டு ஏன்டா எடுத்துட்டு வந்தோனு ஆயிடுச்சு செரின் அங்க தெரு மொனையில போட்டா அங் அங்க வந்தும் எங்ளால டர்ன் பண்ண முடில வளைய முடியலனா எங்கப் போறதின்னே தெரில கொண்டுட்டு போயி இப்பப்பந்தா பக்கத் தெரு ல ஒரு எடத்துல போய் போட்டு வச்சிருக்கோ அவ்ளோ சண்ட கடசில இத்தன் நாள் நல்லா பேசுனவங்க நா கொஞ்சோ அஜ்ஜஸ் பண்ணிக்கலாம் நா ஏற
ஆ அதுதா மேடம் பெரிய பிரச்சன என்னாதுன்னா நல்லா பேசிட்டு ஒரு நல்ல ஒரு அன்னொன் னியமா இருப்போ இந்த ஒரு சின் சின்ன பிரச்சனனா அதனால என்னயிருது
கடசிலா அவுங்ககிட்ட காரே இல்லாமா அவுங்ககிட்ட பைக் தா இருக்கு அது என்னமோ அப்டி பண்றாங்க அடுத்தவங்களுக்கு சப்போட் பண்றாங்ளாமா
அப்டிதா ஆ அடுத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க அ கரெக்ட் அப்டித்தா பண்றாங்க நா எங்க பக்கத்துல அந்த அக்கா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களே என ம் எங்க வீட்டு ஃபேமிலிஸ் எல்லா யாருமேல்ல அந்த அக்கா தா ஃபுல் அன்ட் ஃபுல் ஹெல்ப்பல்லா நல்லா பண்ணாங்க கொழந்தையா இருக்குறப்ப எங்க பாப் பாங்கள வளத்ததுலெந்து எல்லாமே பண்ணாங்க இந்த ஒரு சின்ன சண்ட விஷ்யத்துனால அவுங் க‌ என்ன பண்ணிட்டாங்க பேசுறதே நிப்பாட்டிட்டாங்க அவுங்களுக்கு ரெண்டு பொம்பள புள்ளைங்க அழகா இதுங்க வந்து புள்ளைங்கல கூட்டிட்டு போயிருங்க வெளயாட‌‌வை க்குங்க டைம் நம்ப ஃப்ரீயா இருந்தோ அதெல்லா கொஞ்ச எதுப்பா அவுங்க செஞ்ச இ த ஹெல்ப பாத்துட்டு நா என்னா பண்ணுவே அவுங்க தப்பு பண்ணா கூ ட நானு இது பண்ணிக்க மாட்டே ஆனா அது எங்க வீட்டுக்காரு இது பண்ண மாட்டாரு டக்குன்னு சண்டைக்கு போயிருவாரு சண்டைக்கு போயிருவாரு நா அதா சொல்லுவே பேசாதீங்க அவுங்க அப்பைக்கு நம்மளுக்கு எவ்வள ஹெல்ப் பண்ணிரு க்காங்க பேசாதிங்கனா அந்த அக்கா என்ன பண்ணுவாங்க டக்குனு இந்த இந்த மாரி அடு த்தவுங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டுதா என்னா பண்ணி ட்டாங்க டக்குனு பேசுறத நிப்பாட்டிட்டாங்க அந்த
நாங்க அங்க போட்ருக்கோ ஏ ஒரு வாசல் தெளிக்க ஒரு வாசல் தெளி
அதே மாரிதா தண்ணி ஆ இல்ல பக்கத்து பக்கத்துதா தண்ணி தெளிச்சாலு அவுங்க வீட்டுக்கு மட்டு தெளி ச்சு என்ன பண்ணுவாங்க கோலம் போடுவாங்க எங்க பாப்பாங்க போய் கதவ தட்டுவ நம்ம அதுங்கள்ட சொல்ல முடியாது இல்லயா போய் கதவ தட் டுங்க தொறக்க மாட்டாங்க நறைய வந்து ஹாடா பிஹேவியர் பண்ண பண்ணாங்க அதெல்லா ரொம்ப எனக்கு மன சு கஷ்டமா ஆயிச்சு அப்புறொ நா அவுங்களோ கூப்பிட்டு வச்சு பேசிட்டே அக்கா நீங்க இந்த மாரி பண்றது எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டோ கஷ்டமா இருக்கு ஆ இங்க வீட்டுக்காரர் பேசினதுக்கு நா உங்கள்ட்ட சாரி சாரி கேட்டுக்கிரே கா அப்டின்னு சொல்லி ல்லி சொன்னேனா உடனே அவங்க இல்ல ப்பா அப்டி இப்டின்னு அப்புறோ பேசுனாங்க நீ செஞ்சது தான நா ஏதாவது இல்லனா ஓகேங்க்கா அவர் பேசுறதுக்கு வேணா பண்றது அப்டின்னு சொன்னதுக்கு அப்புறமா அதுவுமஅந்த அக்கா எங்க நிக்குதோ அந்த எடத்துல நா வண் நீ நிப்பாட்ட மாட்ட எதுமே பண்ண மாட்ட என்னத்துக்கு பிரச்சன எதுக்கு சின்ன வேக்கல்ஸ்னால என்ன ஆகுது பிரச்சன வருது அப்டின்னு சொல்லிட்டு என்ன பண் இருக்கிறதில இதே பண்றதே இல்ல போ அப்டின்ட்டு விட்டுட்றது
உ அதா இவங்க அவ்வள இதா நல்லா பேசுவாங்க இங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் குடி வந்தப்பயோ அவங்கதா நல்லா பேசுனாங்க போனாங்க ஒரு கார் எடுக் போயிட்டு வந்ததுல இருந்து என்னமோ எனிமி மாதிரி பாக்குறாங்க எங்கள
உ இல்ல மேடம் சிலர் வந்து இப்டி தானே நம்மளோட தானே இது
போட்ட சண்டையில பார்த்தா போலீஸ் ஸ்டேஷன் அளவுக்கு போற அளவுக் ஆயிருக்கும் போல அந்த அளவுக்கு சண்டையா ஆயிருந்திருக்கு போல அப்டி சத்த நேரத்துல பேச விட்டாங்க
ஆ அதுதா சொல்றேன்ல நம் நம்மதா டே மாதிரி இருக்கமே இவங்க மாரி கார் வச்சிருக்கு த்ங்க எல்லா வச்சிருக்குதுங்க அப்டின்னு ஒரு பொறாமை வந்துருதான்னு தெரியல
அத்தானா அதா போல தா போல அதனாலதா சண்டைக்கு வராங்க ஆ இல்ல நாள பின்ன நம்பளே அந்த சைடு போனா அவங்கள எல்லா கூட்டிட்டுதா போ போறோ அந்த கார்ல ஏதோ இப்ப போறோ இப்போ ஒரு பஸ் ஸ்டாண்டக்கே போறம்னா சத்து போய் விட்டுல்லா வர மாட்டமா என்ன இத்த நாள் நம்ம பைக்ல நம்ம கிட்ட ஹெல்ப்க்கு பண்ணாங்க நம்ம கார்ல கூட்டு போகங்கன் பமா என்ன
கார்ல வந்து கரெக்டா இறங்குடா அங்க இருந்து பாப்பாங்க டம்மாலு என்ன பண்ணுவாங்க கதவ சாத்துவாங்க அடிப்பாங்க இந்த மாதிரி பிகேவியர் எல்லா செய்யங்க அதனாலயே ஒரு மாதிரி இருக்கு அனால நாங்க என்ன பண்றது கார சாய் பண்ணி வச்சிபோ இப்பாட்டி டி இங்கிட்டு வந்து என்னா பண்ணிக்கிறது
ஆ மா கார் வந்ததுலந்தே மோனவிகிட்டே இருக்காங்க இப்பிடி வெளியில போனாலு பேசிக்கிட்டே இருக்காங்க என்னா பேசுறாங்கன்னு தெரல ஆனா எதுவு பேசி மோனவிகிட்டே இருக்காங்க ஏன்டா கார எடுத் த்ட்டு வந்தோ இருக்கு கொண்டு போய்வுட்ரலா அங்க தோ வீட்டு வேல நடக்குது அதனால சேரி கார் அங்க போட்ட ஏதாவது பெயிண்டி கீண்டு த்துருவாங்களான் இது பண்ணிதா வச்சிருக்கோ கவர் போட்டுதா வச் ச்சிருக்கோ இருந்தாலு அங்க கொஞ்சோ பெயிண்ட் அடிக்க டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னட்டு மெனக்கிட்ட எடுத்துட்டு வந்தோ ஆ
ஆ அப்பிடியே நம்ம கார் வச்சிருக்கற இடத்துலதா மேட துணி காய போடுங்க இப்ப பாத்தீங்கன்னா அந்த துணி அந்த தண்ணி பாத்தீங்கன்னா அந்த துணி அந்த கார்ல படுமா படாதா அதையு சொல்லக்கூடாது தண்ணித்த இரண்டு பேர்ல மேல கார் மேல தீய தெளிச்சுவுடுங்க அதுங்க வேணும்னே செய்யுதா எப்பிடி செய்துங்கன்னே நம்மளுக்குமே என்னா
இல்ல இங்க இருந்து பக்கத்துல வீடு கட்டுறாங்கப்பா இந்த டிரக்க எல்லா வருது து அந்த டிராக் டிராக்டர் அதுல எல்லா அவ்ளோ சேரா வருது அதெல்லா கடக் க்குது அதெல்லா பெருசா தெரியல நம்ம எடுத்துட்டு வந்ததுதா இங்க கடக்கு அங்க கடக்கு.. மண்ண ஆவுது அதாவது இத வந்து ரெண்டு நாள் ஆவுல அதுக்குள்ள அவ்ளோ ச சண்டப்பா ஏன்டான்ட் ஆயிட்டு நா சொல்லிட்ட எவ்ளோ செலவானாலும் பரவால்ல நீங்க போய் பார்கிங் உள்ள பிளேஸ் எதாவது இருக் இன்ன ஆயிரமோ ரெண்டாயிரமோ போய் போட்டுருங்க நம்ளாலல்லா இந்த நை நைனு சவுண்டு கேக்குறதா நமக்கு நிம்மதியா இருக்கணு அப்டின் சொல்ட்டு போய் பார்க்கிங் பளேஸ் எதாவது இருந்தா போட்டுட்டு வந்துருங்கன் நாஸ் சொல்லிட்ட அவங்கள்ட்டியு சொல் ட ஒரு ரெண் நாள் அட்ஜஸ் பண்ணிக்கோங்க நாங்க போய் போட்டுட்டு வந்துறோ அது வரைக்கும்ங்கப்ப தய் செஞ்சு எதுவு நீங்க சண்ட போடாதீங்க அப்டின் சொல்ட்டு வந்துட்டோ இப்ப இதுக்காக பே ரெண் ரெண்டு மூன்னாலா என்ன பண் றாரு நடந்து போயிட்டு வெச்சு பைக்ல போயிட் ட்டு அங்கேருந்து கார போய் அங்க போட்டுட்டு இப்டியே மாத்தி மாத்தி எடுத்துட்டு போறாங்க என்ன பண்றது பிரச்சனைலா இங்கதா இருந்தாகணு இனிமே வாழ்நாள் ஃபுல்லா சண்ட போட்டுட்டு ஒருத்தர் ஒருத்தர் மூஞ்சா பாக்காம இருந்துகிட்டு என்ன பண்றது
ஆ அதா இது ஃபேஸ் பண்ணி தானே ஆகனு ஆமா மேடம் ஓகே மேடம் டைமு இதாயிருச்சு மேடம் தேங்கியூ ஷோ மச் மேடோ ஓகே
தேங்க்யூப்பா